அஹ் வணக்கம் தோழி சொல்லுங்க அஹ் நல்லா இருக்கீங்களா அஹ் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக் கே தோழி இப்ப நா எது கூப்ட சாப்ட தோழி இப்ப நா எதுக் கூப்ட அப்டின் பாத்தீங்கன்னா எனக் ஒரு சீகிரமாஸ் இனிப்பு வகை இல்லன்னா காரம் வகை வந்து கொஞ்சோ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு ஏன்னா உறவினர்கள் வந்து நாளைக்கு கொஞ்ச எங்க வீட்டுக்கு வராங்க அதனால உங்களுக்கு நீங்க சமீபத்துல செஞ்சதோ இல்ல வந்து திடீர்னு ட்ரை பண்ணி பாத்தா நல்லா வந்தது அப்டிங்கிற சமையல் குறிப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்கள
அது ஒண்ணு உள்ள தோழி இந்த வந்துட்டு அ சின்ன வெங்காயோ இருக்குல்ல
உம்
அ சின்ன வெங்காயோ தக்காளி அப்ரோ வந்துட்டு பூண்டு இதெல்லா வந்துட்டு அம்மில வச்சி இது பண்ணிடணு இடிச்சா மாறி இது பண்ணுவோ அது மாறி பண்ணினு பண்ணிட்டு அதுல கொஞ்சோம் மிளகா தூளு அப்ரோ மஞ்சி தூளு அப்ரோ உப்பு இதெல்லா போட்டுட்டு ர கொஞ்சோண்டு கடையில வந்து கொஞ்சமா எண்ண ஊத்தி ங அதுல கொஞ்சமா கடுகு போட்டு கருவோப்புள்ள போட்டு அப்ரோம் இந்த அ கருவோப்புள்ள கொத்தமல்லி அந்த மாறி உங்களுக்கு எது எது வேணுன்னா போட்டுக்கோங்க அதெல்லா போட்டுட்டு நீங்க வந்துட்டு அந்த அந்த இடிச்சி வச்சத வந்து அத போட்டுட்டு அ அவ்ளோதா லைட்டா ஒரு இது ஒரு கொதி கிரமரி வந்தோனே நீங்க வந்துட்டு அத லைட்டா எலுமிச்ச பழம் புழிஞ்சி ஊத்திட்டு நீங்க ஆஃப் பண்ணீங்ன்னா போது அது வந்து நீங்க ரொம்ப வீட்ல இருக்குற பொருள வைச்சி செய்ற மாறியு இருக்கு இன்னு கொஞ்சோ டக்குனு செ ரெடி டக்குனு அத நிங்க செ செஞ்சிர்லா
ம் சேரி சேரிங்க தோழி போ இது வந்து எது கூட வந்துருச்சி சாப்புட்லாங்க
இது வந்து நீங்க சட்னி மாறி யூஸ் பண்ணிக்கிலா எந்த சாதத்திலியு போட்டு அ இது பண்ணிற்லா
ஓ சேரி சேரிங்க தோழி இப்ப இது போக ஏதாவ்து இனிப்பு வகைகள் வந்து டக்குனு இப்ப வீட்டுக்கு வந்து முதல் வாட்டி ஏதாவது உறவினர்கள் வராங்க அப்டிங்கபோது இனிப்பு வகைகள் ஏதாவ்து இருக் திங்ளா தோழி டக்னு செய்ற மாறி
அ பால் இருக்குல்ல பால் அது வந்துட்டு நீங்க பால் உப்பா அடுப்பு பத்தவச்சிட்டு பால் ஊத்திட்டு அதுல கொஞ்சமா நெய் ஊத்திட்டு நல்லா அத அப்டியே இது பண்ணிட்டே நீன்னா அந்த லோ அந்த சின்ன சிம் சின்னதிலேயே வச்சி நீங்க அடுப்பு ஏரிக்கணு அதுக்கப் புரோ வந்துட்டு அதுல லை டைட்டா அதுல வந்துட்டு நீங்க சக்கர போடணு சக்கர போட்டுட்டு அந்த இது பண்ணிட்டே இருக்கணு அப்டியே அதுக்கப்ரோ நீங்க அதுல வந்துட்டு இந்த ஏலக்கா இந்த அந்த இது ன் ஏலக்கா முந்திரி திராட்ச அந்த மாறி போ அதல்லா போட்டுட்டு நீங்கது அது பண்ணி அவ்வளவுதா அதுக்கப்புற நல்லா இது கொஞ்ச சுண்டி வந்ததுக்கப்ரோ நீங்க சாப்புல்லா அவ்ளோதா
ஓ அப்படிங்ளா தோழி இது என்னங்க தோழி பால்கோவா மாறிங்ளா
அ பால்கோ மாறி அது நிங்க கொஞ்சோ அது கொஞ்சமா அந்த ரொம்ப சுண்டாம இருந்துச்சின்னா நீங்க வந்து அது இது பால் மாறி குடிக்கலா இல்ல ஃபுல்லா சுண் எனக்கு பால் கோவா மாறி வேணுனாலு நீங்க அது மாறி செஞ்சிக்கலா
ஓ சேரி சேரிங்க தோழி இது அப்ப வேற என்ன சமயல் வந்து நீங்க சமீபத்துல பண்ணது உங்களுக்கு ஏதாவ்து அது கூட ஒரு கலாட்டா சம்பவ மாறி நடந்துருக்கு அது எதாவ்து ஞாபக இருக்குங்ளா தோழி
ஒரு வாட்டி வீட்ல வந்துட்டு வத்த கொழம்பு செய்ய சொன்னாங்க எனக் வத்த கொழம்பு அவ்ள்வா செய்ய தெரியாத் தேன்ட்டு நானே வந்துட்டு நானே வந்துட்டு அ யூட்யூப்ல பாத்துட்டு வெங்காயோ தக்காளி எல்லாமே செஞ்சுட்ட செஞ்சுட்டு அதுல வந்துட் ட்டு அ வெங்காயோ தக் களி அப்புறோ எல்லாமே போட்டு செஞ்சுட்டே செஞ்சுட்டு கடைசில வந்துட்டு வெல்லம் போணுன்னு சொல்லியிருந்தாங்க நா என்ன நெனைச்சுக்கிட்ட செரி வெல்லம் வெல்வம் நறைய போன்னு நெனைச்சிக்கிட்டு நா முழுசா ரெண்டு கட்டியு முழுசா போட்டுட்டே வெல்லோ
ம்
கொழம்பு சுத்தமா நல்லவேல்ல அப்டி ஆயிடுச்சு அதுலேருந்து நா வைக்கிறதில்ல கொழம்பு வத் செவ்வாழம்பு வைக்கதில்ல அதுக்கப்புறோ நா சமைக்கிறதே இல்ல
அப்டிங்களா தோழி ஆனா வெல்லம் வந்து போட சொல்லுவாங்க அளவா போடணு நம்ப ரொம்ப அளவா வந்து போடணு டேஸ்ட்
அதா எதுன்னு எனக்கு தெரில நா அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் நா அது பெருசா கொழம்பு அப்புல்லா வச்சதுதில்ல அதனால இந்த இந்த கொ இந்த கொழம்பு மட்டு நா வக்க மாட்ட அதனாலேயே எனக்கு அந்த அளவு தெரியாதுன்னு சொல்ட்டு அதுக்குப்பதுலா நான் யூடியூப்ல சரி போட சொன்னாங்க நெறைய போட்ட நல்லாருக்குன்னு நனைச்ச போட்டு செஞ்ச நல்லா இல்ல
அதான் தோழி நறைய பேர் அந்த எடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க பரவால்ல ஆ நா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உணவு சமைக்கிற அனுபவோம்ல நறைய இருக்கு அதுலியு வந்து வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்புதா வந்துட்டு நா கொஞ்சோ நல்லா சமைக்க கத்துக்கிட்டே ஆ எனக்கு நா வந்து திருமணத்துக்கு தா வந்து கத்துக்குணு அப்டிங்கற மாரியேல்லா நா வந்து மனசுல வெச்சு கத்துக்கல நார்மலா எங்க வீட்ல எங்க அம்மாக்கு வந்து வேலைக்கி போய்டுவங்க வீட்ல வந்து நா தா இருக்கே அப்டிங்கற பட்சத்துல நா தா வந்து பெண் பிள்ளை அப்டிங்கற காரணத்துனால நான் வந்து அவுங்களுக்கு சமைச்சு குடுத்து ஹெல்ப் பண்றது அந்த மாரில்லா பண்ணுவே அவங்க வேலையை விட்டுனு அ வீட்டுக்கு வந்து வரும்பொழுது வந்து பாத்தீங்ன்னா அவுங்களுக்கு காஃபி போட்டு வெக்கறது ஏதாவது ஒண்ணு செஞ்சு வெக்கறது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருப்பே உண்மயா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்ன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு சேரின் போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் சமையலும் கத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டே தோச ஊத்துறது அப்புறோ சட்னி வந்து செஞ்சு வைக்கிறது இந்த மாரி விஷ்யங்கள் வந்து கத்துக்கிட்டே அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சமீபத்துல எனக்கு திருமணம் ஏற்பாடு வந்து நிச்சயமாச்சு அப்டிங்கற பட்சத்துல வந்துட்டு என்னோட கணவர் வந்து என்ட சொல்லல இந்த மாரி எனக்கு சமைக்க தெரியு அப்டிங்கற மாரி சொல்லல இதுக்கப்புறோ சேரின்னு சொல்லிடு என்னோட கணவர் வந்து வ நிச்சயத்துக்கு முன்பு அ வந்துட்டு அப்பவுமே வந்துட்டு ஒரு திருமணோ வந்து டக்கு டக்குன்னு தா எங்களுக்கு ஏற்பாடு ஆச்சு அப்டி ஏற்பாடு ஆகும் பொழுது ஒரு ஒரு மாசோ இரண்டு மாசோ தா கேப் இருக்கு அப்டிங்கிற வச்சிது பொண்ணு பாத்துட்டு வந்ததுலருந்து அடுத்த நாள்லருந்து எங்க கணவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறது அந்த மாரி ரெகுலரா கான்டெக்ட்ல இருந்தாரு அப்டி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது என் கணவர் வந்து என்னை வந்து அவர் பக்கோ ஈர்க்கணு அப்டிங்கற காரணத்தனால வந்து நறைய உணவுகள் வித்தியாச வித்தியாசமா அவரே வந்து வாங்கிட்டு வருவாரு இங்க வ வீட்லேயே வந்து சமைச்சு குடுப்பாரு அந்த மாதிரி வந்து இம்ப்ரஸ் பண்ணிட்டுருந்தாரு அப்ப வந்து நா இப்பமும் கேப்பே ஏன் நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ணி கொடுத்தீங்க இப்ப ஏன் பண்ணி குடுக்க மாட்டேங்கறீங்கன்னா அது கல்யாணத்துக்கு முன்னு இது கல்யணத்துக்கு பின்னு அப்படிம்பாரு சோ அந்த மாதிரி வந்து நறைய விஷயங்கள் வந்து நா மிஸ் பண்றே அப்ப வந்து அவரு பண்ணி குடுக்கும் பொழுது இப்பவும் வந்து நறைய பண்ணி குடுக்குறாரு ஆனா அப்ப வந்து பாத்தீங்ன்னா ஒரு சைவ உணவாகட்டும் அசைவ உணவாகட்டும் அத வந்து அவ்வளோ அருமையா வந்து பாத்து பாத்து பண்ணி கொடுப்பாரு அதுவு கல்யாணத்துக்கு முன் வந்து ஒரு ஆன்மகன் வந்து புதுசா நமக்கு யாருனே தெரியாது ஆ ப டிஃப்ரெண்டா திடீர்னு நம்ப லைஃப்குள்ள வராங்க வராங்க வந்தவொடனே வந்து இந்த மாரி செஞ்சு கொடுக்குறாங்க அப்டிங்கும்பது நமக்கு அது எல்லாமே புதுசா இருக் ஓவ் இல்லைங்களா அந்த மாதிரி திருமண்த்துக்கு முன்பே வந்து என்ன ஒக்கார வச் சி சாப்பாடு போட்டவரு அவரு ஆ இப்போ வந்துட்டு திருமண ஆகுனதுக்கு அப்புறோ எங்க வீட்டுக்கு நாங்க போவோ நானு எ எ எங்க அம்மா வீட்டுக்கு எ எங்க ந எங்க அம்மாவ நா பாக்குணு அப்டினு போகும்போது இவரு கூட வருவாரு என்ன பிரிஞ்சிருக்க மாட்டாரு சேரினு சொல்லி ரெண்டு பேருமே போவோ அப்பவு வந்துட்டு எங்க அம்மா கிச்சன்ல நா ஒரு பக்கோ பி பின்னாடி திரும்பி பாத்திரோ கழுவிட்டு இருப்ப எங்க அம்மா ஒரு பக்கோ சமைக்கலா அப்டினு சொல்லி அசைவ உணவுகள ப்ரிப்பர் பண்ணிட்டு இருப்பாங்க சமைக்கிறதுக்கு அப்போ வந்து என் கணவர் வந்து உள்ள வந்துட்டு நீங்க போய் உக்காருங்க அத்த நா சமைச்சு தரே நா சமைச்சு தரேன்டு டக்கு டக்குனு சமைப்பாரு எங்க அம்மாவே கே ப்பாங்க இப்டி போ நீ சீக்கிரமா வந்து சமைக்கிற அப்டினு சொல்ட்டு அதுவு அவரோட சமையலோட டேஸ்டு வந்து இன்னு கல்யாணத்துக்கு முன்ன எப்டி இருந்துதோ அதே மாதிரிதா கல்யாணத்துக்கு பிண்ணு இருக்கு
ஆண்கள் சமைக்கிறது எப்பவுமே நல்லாருக்கு தோழி அது அவங்க என்னதா சமைக்கிறாங்கனு தெரியாது ஆனா எப்பவுமே நல் லாருக்கு அவுங்க எப்டி சம்ச்சாலு சும்மா கலராவுது எதாவுது போட்டு சம்ப்பாங்க இருந்தாலு நல்லாதா இருக்
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி நானு எனக்கு எதுவு புரியாது நானு சரி ஒரு என்னமோ பண்டுனு நா விட்டுருவ ஏனா அவர் என்னப் பண்ணாலுமே வந்து தடுக்
நம்ப பாத்து பாத்து சம்ச்சா கூட நல்லாருக்காது அவுங்க டக்கு டக்குனு சமைக்கிறாங்க நல்லாருக் கோனாது
கண்டிப்பா தோழி நா வீட்டுல வந்து சொல்லிட்ட அவரு என்ன பண்ணாலு வந்து அவர தடுக்காதீங்க ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வந்து பண்றாரா பண்றட்டு அப்ப யாரு எது சொல்ல கூடாது அப்டினு சொல்லி சொன்னதுக்கு அப்புறோ அவரா வாங்கிட்டு வருவாரு அவரா சமைச்சி குடுப்பாரு அவரா இது பண்ணுவாரு எங்க எல்லாத்துக்குமே சோறு போடுற தெய்வனு சொல்லலா ஏனா அந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்ருக்கே எங்கம்மா எங்க குடும்பத்துல மட்டு இல்லாம வெளியில கூட அக்கோ பக்கத்து வீட்டினர் கூட கிட்ட கூட பெருமையா சொல்லுவாங்க என்னோட மருமகன்தா வந்துட்டு சமச்சி குடுக்குறாரு அப்டிங்கிற மாதிரி அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதா போயிட்ருக்குங்க
நீங்க நல்லா சமைப்பீங்களா தோழி
ஆ நா நல்லா சமைப்பங்க தோழி அவர் திருமணத்துக்கு முன்பு வீட்டுக்கு வரும்போதுல்லா வந்து நா அடிக்கடி சிலதெல்லா சமச்சி குடுத்ததல்லா உண்டு இனிப்பு வகைகள் ஆகட்டு
இப்ப நீங்க என்ன இனிப்பு வகை சமைச்சீங்க தோழி எனக்கு எதாச்சு ஒன்னு சொல்லுங்க ஈஸ்யா சம்க்கிறா மாதுரி
நா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவால்லட்ட ட்ரை பண்லா தோழி ஏன்னா நானே வந்துட்டு என்னோட திருமணம் ஆனதுக்குப்புறோ எங்க வீட்டுக்கு வந்துட்டு இங்க மறுபடியு வரும்போது நா எங்க வீட்ல வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்த ஒரே இனிப்பு பொருள்ன்னா அது அதுதா இப்ப வரக்கு அது ஒன்னுதா அதுக்கப்புற நா எதுமே செய்யல என்னன்னு வந்து பாத் திங்கனா ரொம்போ உங்களுக்கு சுலவொந்தா ரவா இருக்கு பாத்தீங்ளா ஒரு அடிகனமான பாத்தறோ நீங்க வட சட்டி வந்து எடுத்துக்ணு அதுல வந்து நெய்ய போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்ப்பூன் மூண் டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அ ராவா வந்து எடுத்து போட்டு நல்லா வருத்துருங்க மொறுமொறுனு வருத்துட்டு அது ஒரு தட்டுல எடுத்து வச்சிக்ணு அதே மாத்ரி எந்த கப்ல வந்து அளந்தம் ரவா போட்டீங்ளோ அதே கப்ல வந்து சக்க்ரையு எடுத்து போட்டுக்கணு எடுத்து போட்டுட்டு நீங்க ரவா தனியா ஒன்னுக்கு ரெண்டா பாதியா அரச்சுட்னு மிக்சில அதே மாதிரி சக்கரையும் வந்து நல்லா பொடி பொடியா அரைச்சணும் அரச்சு ரெண்டையு ஒரு தட்டல தண்ணிப்படாத எடத்துல எடுத்து வச்சிருங்க கொஞ்ச நேர ஆற்ட்டு இந்த பக்க மறுபடியு வந்து வடை சட்டிய வச்சுட்டு நீங்க அததுல வந்துட்டு பாார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிட்டு முந்திரி திராயட்சை என்னென்ன உங்களுக்கு வேணுமோ போட்டுக்கலாம் நட்ஸு போட்டுட்டு இந்த அது கொஞ்ச நாளா வணங்குினதுக்கப்புறம் ரவையும் அதுக்கப்புறம் நீங்க இதுவும் போட்டுணும் சர்க்கரையும் போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சர்கரையோட அந்த இனிப்பு தன்ம வந்து ரவால போய் புடிக்க ஆரம்பிக்கும் அப்ப புடிச்சட்டே இருக்கு போோது உங்களுக்கு பால் வேணும் அப்டின்னா கொஞ்சம் கொஞ்சமா பால் வந்து நீங்க நல்லா தெளிச்சு விட்டு இது பண்ற மாதிரி பல ஆட் பண்ணி ஆட் பண்ணி இது பண்ணிக்கணு அதுக்கப்புறம் நீங்க இறக்கி வச்சுட்டு கை பொறுக்கற கூடு வந்தது அப்புறோ கொஞ்சம் நெய் ஊத்து நெய் ஊத்தி அப்டியே உருண்ட புடிச்சிக்கனு உருண்ட புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே வந்து சாப்புற்றத இருந்தாலு சாப்புல்லா ஆனா ஊறிருக்காது கொஞ்ச மொறுங்குற மாதுரிதா இருக்கு நீங்க இல்ல நம்ம வந்து நீச்சக்கா நை ட்டு பண்றோம் நாளைக் கி காலையிலயோ இல்ல மதியானமோ சாப் பிடலாம் அப்படிங்கபோது எட்டு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம்ந்த பால்ல நல்ல ஊரிற்கும் இருக்கும் அந்த உரண்டையிலயே ஊரிற்கும்பொழுது நீங்க ஏர் கண்டெனர் பாக்ஸ் போட்டு வச்சுட்டு ஃபிரிட்ஜ்ல வைக்க வோ வெளியே ரெண்டு மூணு நாள் வச்சுட்டங்க ஏன்னா பால் கலந்தக்கனால ரெண்டு மூணு நாள் தான் தாங்கும் வச்சுட்டேங்க அப்படின்னா அது வந்து இது பண்ணிக்கலாங்க தோழி இது வந்து பாத்தீங்கா ரவாலட் லட்டு நல்லா இருக்கும் ஆனா நா செஞ் அங்கிருந்து இங்க பண்ணி கொண்டு வந்ததுல என்ன ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னா நான் வெளியே வந்து தொறந்து வச்சுட்டேன் கொஞ்ச நாள் வந்து எங்கம்மா சாப்ட்டு எங்க அம்மா விரும்பி சாப் புடுவாங்க அது தொரந்து வச்சனால அந்த சக்கரை த்து அந்த காத்துக்கும் அது அப்டியே கெட்டி ஆயிருச்சு இருந்தாலும் இங்க கொண்டு வந்தது எல்லா விரும்பி சாப்ட் டாங்க என்ன எல்லா யாரும் குத்த சொல்ல மாட்டாங்க அதனால ஒரு நல்ல இதா போயிட்டு இருந்ததுங்க தோழி
நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச எடுத்துட்டுவந்திருக்கீங்கள அதனாலதான் ஏதோ இது சொல்லாம சாப்பிட்டாங்க
ஆமா தோழி எனக்கு மேக்சிமம் எல்லாருமே வந்துட்டு இங்க என்னோட இதுதான் அதனால எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இனிப்பு வகைகள் இப்படி அசைவ உணவுகள் அப்படின்னா இதுக்கே வந்துட்டு ஒவ்வொரு ஆள எங்க வீட்டுல பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் அசைவ உணவுக்கு ஏன்னோ எ கணவரும் எங்க அம்மாவும் அ வெஜ் வெஜ்ல வந்து இதே சீக்கிரமா பண்ணணும் இல்ல தோச ஐட்டம் சட்னி ஐட்டம் அப்படின்னா என்கிட்ட வந்துருவாங்க வேற ஏதாவது இப்போ பின்னாடி வந்து ஆடு அடுப்புல வச்சு ஏதாவது சமைக்கிறது நெருப்பு ஒரு இலைங்களா அடுப்பு அடுப்பு அடுப்புல வச்சு சம சமைக்கிறது மாரி அப்டி விஷயங்கள் அப்படின்னா அதுக்கு என் கணவவர்தான் பெர்ஃபெக்டான ஆளு அவர கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நெருப் புல உட்க்காந்து ஏதாவது வாட்டி வறுத்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு அது வந்து அவரா விருப்பப்பட்டு சமைப்பாரு எப்படி சொல்றது அவருக்கு வந்து எப்படி வந்துட்டு ஒரு பயணம் மேல அவருக்கு ஒரு அடிக்டோ அதே மாதிரி சமைக்கிறது அது ஒரு அடிக்ட் மாதிரி அவருக்கு
போது இன்னொரு வாய்ப்பு கிடைச்ச கண்டிப்பா பேசலாங் தோழி செரிங்களா
உம்